ஹலோ ஹ சிஸ் ச்சார் கேக்குதுங்களா
கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க சிஸ்டர் வீட்ல எல்லாரும் எப்டி இருக்
எல்லா நல்லா இருக் இருக்காங்க அந்த அம்மா அப்பா அக்கா பாப் பா எல்லாம் நல்லா இருக்காங்களா
இருக்காங்க சிஸ்டர் அப்புறம் அங்க பாப்பா என்ன பண்றா பாப்பா தம்பி யா தூங்கிட்டாளா ஓகே ஓகே ஸ்கூல்ல எப்டி போதுஅவளுக்கு நாலுலந்து நாமால நால இருந்து ஸ்கூலு எலுபிவிடுவங்க அப்புறம் உங்களுக்கு போராடக் ல்ல இல்ல சேட்டை பண்ணாலும் இவ்வளவு நாள் இருந்துட்டு திடீனு அவங்க அவங்க ஆப்சான்ட இருந்தாங்கா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருந்தாலும் ஒரு இடத்து உங்களுக்கு மிஸ் பண்ற மாரி இருக்கும்
ஒரு இடத்துல இருக்கு ம் ம்
செரி சிஸ்டர் அப்புறம் பாப்பா எப்டி படிப்பா நல்ல படிப் பலா ஆ எனா இப்ப எந்த ஸ் ஸ்டண்டர்ட் படிக்கிறா
அவங்க செகண்ட்ல இருந்து தேர்டு போறாங்க
ஓ அவளுக்கு என்ன சப்ஜெக்ட் எல்லாம் பிடிக் கும்
படிக்கற்த விட விளையாடுறதுதா ரொம்ப புடிக்குது சப்ஜெக்ட் எங்கிருந்து படிக்க சொன்னா படிப்பு அப்பறங்ளா
ஏ இப்ப இப்ப எழுதுறது இப்ப ஸ்கூல்லயே நெறைய ஈவென்ட்ல
ஆமா ஈவென்ட் எல்லாம் வைப்பாங்க இங்களோடது எப்படின்னா
ஆ
இவங்களோடுது ஆ கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்கும் இருக்கிறதுனால எல்லா ஈவென்ட்லயும் எல்லாமே இருக்க முடியாது
ஆஹ்
இப்போ இந்த இயர் இந்த ஈவெண்ட்ல இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வராது அந்த வெண்டட் உங்களுக்கு ஆ அந்த மாதிரி ஆ இது ஒரு வருஷம் வரணும் ஒரு ஒரு கல்ச்சுரல்ஸ்ல தான் ஒன் இயர் ஒன்ன தான் சேர முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சூன் டி கொடுக்கணும் இல்லைங்களா
ஆமா சிஸ்டர் ஆ ஆ என்னுோடைய சித்தி பொண்ணுங்க இருக்கு இருக்காங்க மூணு புள்ளைங்க அவங்க அப்டி ஈவன் வைப்பாங்க எல்லாத்துலயும் கலந்துக்க சொல்லுவாங்க டான்ஸ் சிங்கிங்கு ஸ்பீக்கிங் அ அப்பறம் கட்டுரு போட்டி அது நெறைய போக எல்லாத்துமேந்த இரு அப்ப அந்த மாரிப்ப வப்பாங்க நான் போவேன்ங்கான்ல வந்து எல்லா பசும் சூப்பரா இருக்கும்ங்க என என்ன இந்த வயசுல இப்டில்லாம் பண்றாங்க அப்டில்லாம் அச்சுரியமாசிச்ச
ஆமா சூப்பரா பண்ணுவாங்க பங்கஷன்லல்லாம் ச அப்புறோ பண்ணுவாங்க நம்மளுக்கு அங்க நிக்க கூட இடம் இருக் இருது ஒரு ஒரே ஒரு பபங்கஷனுக்கு மட்டும் தான் நம்ள இன்வைட் பண்ணுவாங்க ஏன்னா மத்த பங்க்ஷன் எல்லாம் ஸ்டூடென்ஸ்கே அங்க இடம் இருக்காது உம் அத இந்த அவங்க ஹனவேல் டேக்கு மற்றதா கூப்பிடுவாங்க
ம் ம் எங்க பாப்பா த சின்னஸ்கூல் தான்
ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கெழந்தைங்க இப்டிய எல்லாம் பண்றாங்களா அப்டின்னு உம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்
ஆ அப்பறம் உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் இடத்துல இது ரொம்ப பிடிக்கும்
தமிழ் தான் பிடிக்கும் இங்கிலீஷும் பிடிக்கும் உம் பிடிக்காதுங்கிற மாரி இல் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது
ஆஹஹ ஆனா ஒரு இடத்துக்கு அந்த மாரி போறோம் அப்டின்னா நம்மளுக்கு வந்து பஸ்ட் பஸ்ட் முதல்ல வருது தமிழ் தான் ஒரு
ஆமா ஆமா
பண்ண முடியாது ஏன்னா வந்து இப்ப நம்ம எப்போ ஒரு இடத்துல ஃபுல்லா இங்கிலீஷ் பேசுறாங்களே மிஸ் அப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பேசுவோம் ஆனா அந்தளவுக்கு ப்ளூயட்டா பேசுனும் அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு மாரி அப்சட் ஆயிடும்
அது வந்து நம்ம மிஸ்டேக் இல்ல இல்லேங்களா ஏன்னா நம்ம வந்து தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கோம் நம்ம இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு இங்கிலீஷ் தெரியலனாதான் நம்ம அந்த மாரி நினைக்கணும் இல்லங்களா ஆ இது வந்து நம்ம வந்து தமிழ் மீடியம் இப்ப நம்ம இது பண்றோம் ஆனா நம்ம கத்துக்கலா வாய்ப்பு இருக்கு கத்துக்கலா அது ஒரு லாங்குவேஜ் தானே அதுக்கான டைம் எடுத்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணா கத்துக்கலாம்
நீங்க ஈசஸியா சொல்றீங்க நான் இன்டர்வியூக்கு போயிருக்கேன் நேறைய இடத்துல அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா அதுக்காக கத்துக்கணுட்டு ரொம்பெல்லாம் எபெக்ட் போட்டதது இல்ல நீங்க சொன்ன மாரி ஏன்னா நம்ம கத்துக்கணும்ட்டு அதை மு முயற்சி பண்ணாதான் நம்மளால முடியும் ஆனா கத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து என்னடா இதுக்காக கஷ்டப்பட்டோம் அப்டின்னு தோணும் நா வந்து இன்டர்வீயூ ல போயிருக்க முன்னா டி இதுக்காகெல்லாம் பிரிப்பர் பண்ணது இல்ல அதான் போறது இல்ல செரி நம்ம போயிட்டு ஒரு நல்ல வெலைக்கு வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இதுவோட போவேன் ஆனா வந்து பேசுவேன் அவுங் சொல்றதுக்கு சொல்லுவேன் ஆனா ப்ளூ என் சொல்லமாட்டேன் ஆனா அவுங்க கேக்குற கொஷ்டினுக்கு கரக்டா சொல் சொல்லிடுவேன் இப்ப ஏன்னா அவுங்க வந்து நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ண நா நிறைய இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்டின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவ வந்து ஷார்ட்டா சொல்லிடுவேன் அதே மாரி ஒரு மேனேஜ் பண்ணிடுவேன் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம இதனால நம்மளுக்கு இதனால நம்ம வந்து எ எடுத்து எடுத்துக்கிலையோ அப்டின்ற மாரி ஒரு இது ஒரு மைண்ட் செட் வந்துரும்ல அப்ப வந்து இங்கிலீஷ்ல நான் கொஞ்ச கொஞ்ச இதுவா இருக்கும் என் என்னா இது இங்கிலீஷ் அப்டின்னு தோணும் ஸ்கூல் படிக்குற வரிக்கும் படிச்சு எப்டி மார்கெடு இது இப்ப வந்து இந்த இடத்துல இது பண்றப்ப ஆமா ஆனா தமிழ்ல பேச சொன்னாங்கே சிப்புறா அவுங்களா தெரிச்சு ஓடிடுவோ நந்த பேசிடுவேன்
இப்ப லீவுக்கு இப்ப வந்து ஜாயின் பண்ணிடுமா அப்டின்னு சொல்றளவு பேசுவே நானு இப்ப அதெல்லாம் தமிழ்ல பேசன சூப்பரா வந்து பேஸ் பண்ணிடலாம் ஆனா இங்கிலீஷ்ல இன்றப்ப நம்புளுக்கு ஆன்சர் தெரியு உங்களுக்கு அவுங்க என்ன கே புரியு அப்புடி சொல்லணு தோணும் ஆனால் அந்த இடத்துல வந்து உம் நம்மளுக்கு நார்மலா தெரியும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும் ஆனா அந்த எடத்துல எல்லாத்தையும் கூட்டி எப்படி சொல்றதுன்னு தெரியாது ஏன்னா அவுங்க இம்ரசும் பண்ணணு அதே மாரி வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொபஷனலாவு சொல்லணுல அவுங்களுக்கே
ஆமா ஆமா
ஆஹ ஒரு விளையாட்ட சொல்லாம ஒரு ப்ரொபஷனலா தா ஆன்சர் பண்ணனு அப்புடின்றப்ப வந்து நம்முளுக்கு அந்த இடத்துல வந்து அதுவு இல்லாம நம்முளுக்கு வந்து வேலைக்கு போறோ நித்தி ரிட்டன் பண்றோ என்றப்ப ஒரு பயம் வந்து அந்த இத இதல ந உனக்கு மனசுல வந்தது நம்ம ஈஸ் ஏதுக் தா கேப்பாங்க அதுக்கு வந்து அந்த பயத்தலேயே நம்ம சொல்லுடுமா
ஈஸியா கேட்டாலு இல்லனாலு ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூன்னு போது யாருக்கானாலு அந்த தயக் ஒர் பொறுப்பு எப்டி என்னன்னு தெரியாது இல்லங்களா ம் பயத்தோட நம்ம இப்ப அடுத்ததுன்னு போது நம்மளு சரி ஓ இதுன்னு இப்டிதா இருக்கு கோ அடு அடுத்த அடுத்த ரவுண்டு இப்டி இருக்கோ அப்ப நம்ம இதத் ஏ இந்த மாதிரி பண்ணி ஒண்ணுமே பஸ்டு வந்து பஸ் போம்போது ஒண்ணுமே தெரியாது ஆஹ நம்ம அடுத்தடுத்து போம்போது நம்மளுக் ஒவ்வொரு விஷ் என்ன தெரிய வரு அது மூலியமா நம்ம கத்து இருக்லா
ஆஹ் ஆமா சிஸ்டர் அதுவும் ஃஸ்ட் இட்டுல நான் ஒரு மூணு நாலு ஆட்ன் பண்ணியிருக்கேன் அது சென்னை போயிட்டு ஃபர்ஸ்ட் ட் போயிட்டு ஒரு கம்லைட் பண்ண அங்க வந்து அதுலயும் ரொம்ப ஒஸ்ட் அசங்கப்பட்டுவந்
ஆஹ்
ஜஸ்ட் நார் முல்ல சிஸ் கேட்டாங்க காலேஜ்ல பத்தி பேசுங்க அபி சொன்னாங்க போன்ன ஒன்னே ஆஹ் ஆ எனக்கு அப்படி எனக்கு பெரிய கம்பெனி சிஸ்டர் அது
ஓ அவங்க எதுக்காக கேக்குறாங்கன்னா அவங்க இதுக்காங்க கேக்குறாங்கண்ணா
ஹ நார்ம்முல் நம்ம எப்படி பேசுறதுன் தெரி்ஞ்சு ருக்
ஆமா நம்மளோட ப்ளுவன்சி இருக் இருக்கா இல்லையான் கேக்
ஆஹ் அவது கேட்டவாங்களா எனக்கு அப்படியே வாயில்லா வ வார்த்தே வரலை நான் அப்படியே அவங்களே பார்த்துட்டே இருந்தேன் திரும்ப கேட்டாங்க க சரி போமா அப்டிட்ன்டாங்க ஐயோ யோ இப்படி அசுக்கப்பட்டுட்டோம் ஆனா நம்ம நார்மல்ல அது போங் கொ கொஸின் அதுக்கு என்னாலா ஆன்சர் பண்ண முடி
ஆம்மா அவங்காய் இங்கிலீஷ்ல கேணம்மா நம்ம என்ன பதில் சொல்றோம் அப்டின்னு பாக்குறது அதே கேட்
ஆஹ் எனக்கு மனசுல தோணுது மனசுல தோணுது சிஸ்டர் இப்படி சொல்லானுன்ட்டு ஆனா வாய் வார்த்தை வரல இப்ப எனக்கு
அது என்ன காரணம்மாமா தெரியுங்களா நம்ம வந்து மனசுல நம்ம நினைக்கும் போதே அது இங்கிலீஷ்ல நினைக்கணும்மா அப்ப நம்ம பேச்சுல வரும்மாமா நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோ டப் தமிழ்ல நெனச்சி அத டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம அந்த புரனவுன்சேஷன் வந்து நம்மளுக்கு கம்மிய ஆகுதாம்மா இதோட மிஸ்டேக் என்னனா ஆனா நம்ம வந்து நினைக்கும் போதே இங்கிலீஷ்ல நினைக்கணும்பா நம்ம இந்த இப்படி சொல்லணும் அவங்ககிட்ட நினைக்கும் போது நினைக் இருக்கிறது இங்கிலீஷ்லயே மனசுல நினைக் ஆமாமா அப்பதான் அது பேச்சா நம்மளுக்கு வரும்மாமா தமிழ்ல நினைச்சிட்டு அது இங்கிலீஷ் மாத்திட்டு அதுக்கப்புறம் பேசினனா நம்ம நின் நின் நின்னு நின்னு பேச வேண்டியதா வருமமா எல்லாமே ஒவ்வொரு இதுதானே ஒவ்வொன்னா கத்துக்கலாம் என்ன அவசரம்
ஆஹ் செரி அதுதான் சிஸ்டர் நானும் - நானும் இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் கூட பேசுறப்ப அந்தமாரி வந்து இங்கிலீஷ்லய பேசலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண ஆனால் வந்து எங்க அண்ணி கூட வந்து நான் பேசினேன் அவங்க சூப்பராக பேசுவாங்க நான் இந்த மாரி ஒரு இதுக்காக பேசன அப்போ வந்து அவங்க நல்லா பேசனாங்க ஆனால் எனக்கு அப்போ வந்து எனக்கு வந்து வேர்ட்ஸ் வருது பட் இருந்தாலும் ஓ அந்த வேர்ட இங் இப்ப யூஸ் பண்ணணும் தெரியுது சிஸ்டர் ஆனா வந்து நான் யூஸ் நார்மலா சிம்பிள் சிம்பிளா யூஸ் பண்ணுவல அதேதான் திரும்ப திரும்ப யூஸ் பண்றன் அது வந்து ஓகே ஆ ஓகே ஆ அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணனே தவிர நான் வந்து அது ஒரு தமிழ் நம்ம சடனா டக்கு டக்குன்னு சரளமா பேசலாம் அந்த மாரி அந்த டைம்ல வர மாட்டேது இப்போ ஒரு வேர்ட இது இந்த இந்த வேர்ட் அப்புற தா பாஸ் டென்சு ப்ரெசென்ட் டென்சு பியூச்சரு நம்ம மிங்களா தானே பேசணும் அப்ப வந்து அது ஆவுது அதான் நான் வந்து ம் நா நல்ல பட் கத்துக்கணு அத இன்னு நல்லா பேச பேச வரு இப்ப நான் அவங்ககிட்டு ரெகுலரா பேசுறோ இப்ப வந்து சொன்னமாரி படிச்சாலா நமக்கு மைண்ட்ல வராது இப்ப வந்து இப்ப நம்ம ஒரு இடத்துல சுத்தி தமிழ்ல பேச தமிழ்ல தா வரு இங்கிலிஷ் ல பேசலாங் போறாங்க வேற வழியே இல்ல அப்போ அவங்க பேசத்த வந்து அப்சர்வ் பண்ணி கேட்டு அப்ப வந்து நம்மளால பேச முடியும்
ஆமா ஆமா அது பலகிட்டா அப்படியே வந்துரு ஒவ்வொரு வார்த்தைய நம்ம டெய்லி லைஃப் இல்ல ஒவ்வொரு வார்த்தையா அத ஆட் பண்ணிட்டு அந்த மாதிரி அப்படியே பேசினா அப்படியே வந்துரும் உம் நம்ம கத்துக்கிட்டா வந்துருங்க
ஆனா நானு பர்ஸ்ட்டோட பரவாயில்ல தானே இப்பனா ஓரளவுக்கு நான் வந்து பேசுறப்பே வந்து நெறைய இங்கிலீஷ சேர்த்து பேசற இன்னு கொஞ்ச கொஞ்ச நெறைய புது புது வேர்ட்ஸ்லாம் கத்துக்குறப்ப வந்து இது இந்த சின்ன சின்னதா இந்த எடத்துல எல்லா யூஸ் பண்ண யூஸ் பண்ணப்ப அது நல்லா
ஆமா கண்டிப்பா ரெண்டு பேரு இதுக்கு மேல இங்கிலீஷ்லயே பேசிறலாமா நா தானே பர்ஸ்ட்ல இருந்து சொன்னே உங்க கிட்ட நானும் அதே தாங்கற நீங்க நல்லா பேசுறீங்களான்னு கேக்குறீங்க பிடிக்கும் ஆனா ரொம்ப பிடிக்கும்
இல்ல எனக்குல்லாம் சொன்னீங்கல்ல இப்ப வந்து அந்த இத நம்ம
நான் நான் என்னனான் சொன்னேன் இல்லைங்களா மைண்ட்ல நினைக்கணும்னா எனக்கு சொல்றது தான் உங்களுக்கு இப் சொல்ல
ஓகே ஓகே செரீங்க சிஸ்டர் எனகிழக் கூப்பிடுறாங்க நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன் ஆஹ ஆ ஓகே பாய் சிஸ்டர் உம் உம் உம்